ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
ஆ வணக் வணக்கம் தோழி சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா ஆஹ் கேக்குது தோழி சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் தோழி நல்லா இருக்கேன் தோழி ஆ சாப்ட்டாச்சு இப்போதா சாப்ட்டோ ம் சாப்ட்டாச்சு
செரிங்க அப்டி சொல்லுங்க என்ன சாப்டீங்க
ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்னா மொச் மொச்சக்கொட்ட ஆ இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா மொச்சைக்கோட்ட புளி குழம்பு வச்சு எடுத்துட்டு வந்துருந்தே
ஆ செரிங்க தோழி இந்த ரெசிபி சொல்ல முடியுமா அந்த மொச்சக்கொட்ட கோழம்போட ரெசிபி சொல்ல முடியுமா தோழி
ஆ சொல்லலாமே
ஆஹ் சொல்லுங்க சமைக்ரத பத்தி இன்னைக்கு டாபிக்க எடுத்துக்கலா சொல்லுங்க
ஆ செரி நேத்து வந்து கோழி இறைச்சி அத சமைச்சிருந்தோ அது நைட் எல்லா முடிச்சதுனால நைட்டு எல்லா கிச்சன்ன சுத்தொ பண்ணியில பாத்தே காலையிலெ என்ன பண்ணலா அப்டின்ட்டு மொச்சக்கொட்ட எடுத்து ஊற வெச்சுட்டேன் நை இரவு இரவு ஊற வச்சுட்டு காலையில ஃகாபி டீ எல்லா போட்டுட்டு இருக்கேலயே அத வேக வச்சு அதுக்கப்பரொ சாதோ வச்சே ஆ வந்து எட்டே முக்களுக்கெல்லா சமையலயே முடிச்சுட்டே அது பாத்தீங்ன்னா சாதோ வச்சுட்டு மொச்சக்கொட்ட வேக வக்கிலியே பாத்தீங்ன்னா இந்த பக்கொ வெங்காயொ தக்காளி
மொச்சக்கொட்டல்லா கார கொலம்பு மாரி செய்ருமா அந்துவ தோழி அங்க ஆஹ்
அக் வெங்காயம் தக் களி அந்த புளிய ஊற வச்சுக்கிறது ரெண்டு முருங்கக்கா போட்டு ட்டும்
நல்லா வா நீங்க வதக்கி செய்வீங்களா இல்ல மிக்சிலே எல்லாம் ஆ ஆ ஆ
ம்மலா எல்லாம மசாலால்லா இருக்குது அல்லா வதக்கிட்டு செய்வே தேங்கா மட்டு அரச்சி ஊத்திக்குவே காரக்கொழம்பு மாதுரி அது தேங் கா ஊத்தாம செஞ்சு பாத்துட்டு டேஸ்ட்டு பண்ணி பாத்தே கொஞ்ச சரியா வல்ல தேங்காய மட்டு அரச்சு ஊத்திட்டு அதுக்கப்ற புளிய ஊத்திட்டு எறக்கிட்டே கொஞ்சொ மாங்காவு போட்டு டதுனால நல்லாருக்குது எல்லா மசாலாந்தப் கொழம்பு மசாலான்னு இருக்கு பத் திங்ளா வத்த கொழம் புளிகொழம்புக்கு போற அந்த மசாலாவ தா போட்டுவ கொஞ்ச மிளகாத்தூள் தனியாத்தூள் நெறைய போடணு அப்பதா டேஸ் தாருக்கு நல்லா கத கதன்னு ஆ தனியா தூளு கொஞ்சோ இந்த மாரி கொழம்புக்குல்லா தனியா தூளு கொஞ்ச சேத்து போட்டுக்குணு
தூளு இந்த நாலுவ்வு மசாலா பவுட்ர போட்டுட்டு கொஞ்சொ உப்ப போட்டு எல்லா எண்ணெய்ல்யே வ ப வதக் கீட்டு அ அதுக்கப்றோ மொச்ச கொட்ட வெகுந்த தண்ணியோட அப்டியே ஊத்திட்டே
சேரிங்க தோழி செரிங் தோழி நா இன்னிக்ககி பாத்தங்னா ரசம் தாஸ் தெங்க தக்காளி ரச மெழுகு ரசம் அ மெழுகு தக்காளி போட்டு ரசம் செஞ்ச அதுக்கப்புறொ மட்டன் கொழம்பு செஞ்ச அந்த மட்ட அ மட்டன்
ம் ம்
சொல்லுங்க தோழி சாப்ட்ட தீல்லா சாப்ட்டாச்சா இந்த ஸ்நேக்ஸ்
இல்ல அது இனிமேதா இனிமேதா ஒரு அஞ்சு மணி போல இ ப்ப ஆவிஸ் லருக்கோ நானு கணவரு ஒரு அஞ்சு மணிக்கி தா பொயிட் ட்டு நாங்க டீ சாப்டுவோ
அ அ
காலைல கொழம்பு வச்சுட்டு அதுக்கப்புறோ தோச ஊத்துனே சட்னி கொஞ்ச அரச் திங் அத சாப் ட்டோ. சக்கரை ரெண்டு பேருக்கு கண்டிப்பா ஆமா ரெண்டு பேருக்கூ சர்க்கரை இருக்கிறதுனால கண்டிப்பா எதாச்சு சப்பாத்தியோ எதாது டிஃபன்தா கண்டிப் இப்ப கொழம்பு இருக்கு இந்த கொழம்பே வெச்சுக் குடுத்துவிட்டு சாப்பிட்டுக்குவோ ஏனா பத்து மணி ஆயிரு நாங்க போகவே போயிட்டு தோச சோ ஊத்தி சாப்பிட்டுட்டு அதுஅதுனா வீட் ட்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக் க பதினொன்னு பன்னெண்டு ஆகு பேரப் பிள்ளைங்க இல்ல தோழி பேரப் பிள்ளைங்களே இருக்காங்க ஆமா ஆமா ஆஹ் நமக்கு வந்து பேரப்பிள்ளைங்களே இருக்காங்க பொண்ணு வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க
சேரிங்க தோழி
அப்புறோ பைய்யனுக்கு கல்யாணோ இப்பதா ஆச்சு அத்னா கொழந்த இல்ல அப்ப இனிமேல் தா கொழந்த அனால பாத்தீங்கன்னா ப்பா பொண்ணு கூட இந்த இதெல்லா நெறயா சொல்லுவாங்க ரெசிபியெல்லா அதெல்லா நா அப்பப்ப செஞ்சு பாத் ப்ப வீட்டுல இருக்கயிலே நேத்தெல்லா ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்தப்ப அதாவது நா செஞ்சத விட இப்ப எம் பொண்ணு நல்லா சமைக்குது நல்லா செய்றாங்க வறுத் து நீங்க கேட்டீங்கல்ல
ஆமா ஆஹ் ஆஹ் ஏன்னா எங்க இதுல எல்லா ரொம்போ அரச்சுதா செய்வோ நாங்க வதக்கி செய்ய மாட்டோ அவ்வளவா ஆமா அதனாலதா நா கேட்டேன் எப்பிடி செஞ்சீங்
ட்டு அரச்சு செய்வீங்களா
ஆஹ் இல்ல இல்ல இப்ப ஒரு மீன் கொழம்ப செ ய்யன்னா கூட வெறும் ஆ இதெல்லா இல்ல மிக்சில வந்து ஜார்ல வந்து வெங்காயோ எங்களுக்குத் தேவையான அளவு வெங்காயோ தக்காளி தேங் கா அதெல்லா நல்லா அம்மி
வதக்கி விட்டு ஆஹ் ப
தண்ணியா வெச்சுகிட்டு அங்க புளி கரசல் போட்டு மசாலா எல்லா ஒரே அடியா சேத்து என்ன போட்டு எ எ எருக்கிறோ அதா கேஸ்ல வச்சிரு அடுப்புல வெச்சுட்டு அது நல்லா கொதி வந்த பிறகு கொத்தமல்லி கருவேப்பில லாம் போட் இது மீன் லாஸ்ட்ல மீனு மாங்காவு போட்டுப் எ னா நல்லா டேஸ்ட்டா இருக்கு அது ஒரு ஸ்டைல் மீன் குழம்பு மாரி இருக்கு நீங்க சொல்றது வந்து வதக்கி பண்ணா அது ஒரு காரக்கொழம்பு அது ஒரு ஸ்டைல்ருக்கு நல்லாருக்கு அதுவு
ஓ அப்ப வீட்டுல நம் முன்னாடியே அரைச்சு வச்சுக்கற மசாலா இல்லாம நீங்க அப்போதைக்கு வணக்கி செய்யற மசா
ஆமா ஆமா ஆமா தோழி ஆமா தோழி அதுலயே மீன் குழம்பு ப பண்ணா நல்லாருக்கு அதே மாரிதா உருளக்கிழங்கு போட்லா ஆ, அதுப்புறோ முரங்கக் கா வெங்கா அது என்னதுதது அதெல்லா வெஜிடபிள்ஸ் கொஞ்சோ போட்டு கார கொழம்பு செய்வாங்கல்ல அந்த மார் இந் இந்த ஸ் சைல்ல பண்ணா இன்னு கொஞ்சோ நல்லா இருக்கு நா மோஸ்ட்லி இதா இப்படிதா செய்வோ அது நல்ல தானைக் கேட்டே
அதா அதா உங்களதுல இந்த பிரியாணி செய்வீங்களே உங்க கைப்பக்குவோ உங்க டேஸ்ட் எங்களுக்கு வர மாட்டேங்குது அது எப்டி தோழி
ஹ அதா தெரியில எல்லா அதா கேக்குறாங்க தோழி ஆனா எங்களுக்கு வந்து நீங்க சமைக்கிற கார குழம்பு மீன் குழம்பு அதெல்லா ரொம்ப புடிக் கு ஏன்னா எங்க ஆமா எங்க ஏ எத் தியால எல்லா எல்லா முஸ்லிம்ங்க அவங்க அப்படிதா இருப்பாங்க ரொம்ப இந்துஸ்லா இல்ல இருந்தா நாங்களு ஃப்ரெண்ட்லியாப் பேசி அதெல்லா ஆனா கேப்போ ஸ்கூல்ல எல்லா கேப்போ ஆனா அந்தட் டேஸ்ட்டே தனியாருக்கு ஒரு பொரியல் சாதாரண ஒரு பொரியல் செஞ்ச கூட அவ்ளோ டேஸ்ட் டா இருக்கு பொரியல் அதே பொரியல் நாங்க செஞ்சுட்டு வந்த அந்தத் பொல் வேற மாதிரிதா இருக்கு ஆனா பிரியானி மட்டும் நா எங்களுக்கு நல்லா வருது அது என்ன தெரியல
அந்த வாசனையே உங்களுக்கு கிட்ட அந்த பாய் வீட்டு பிரியாணினா செம்மை அப்படிங்கற மா அந்த வாசனை அந்த ரெசிபி அந்த டேஸ்ட்ட் எவ்வளவு செஞ்சாலும் எங்களுக்கு அது வரவே மாட்டேங்குது நாங்களும் பாத்துட்டோம் ஆமா
ஆமா அதே அப்புறம் அப்படித்தான் சொல்லாம் நீங்க பண்ற பிரியாணி கூட அந்த டேஸ்ட் வர வேற மாரி நல்லாதா இருக்கும் எங்களுக்கு புடிக்கும் அது அது என்னன்னா நாங்க செஞ்சு நாங்க செஞ்சு சாப்பிடுறது நம்மளுக்கு புடிக்கறது இல்ல வேற யாவது வேற யாராவது செஞ்சு கொடுக்குதா அந்தடத்த அவங்க கை பக்கவும் நம்மளுக்கு புடிக்குது ஆமா நான் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் தா பிடிக்கா நம்மளுக்கு புடிக்காது ஏன்னா நாங்க சமைச்சு சாப்புடுறது அது புடிக்கும் இது நாங்க அம்மா விட்டு போனா எங்க அம்மா செஞ் செஞ்ச கொடு அது நல்லா இருக்கும் அதே கொழும்புதான் அம்மா செஞ்ச செய்வாங்க ஆனா அது நல்லா இருக்கும் சாப்புடுறது நாமளே சமைச்சு நம்மளே சாப் அது புடிக்க மாட்டேங்குது
பொண்ணு இந்த வரைக்கும் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க சமைப்பாங்க இ நான் சமைச்சட்டு இருக்கேன் இப்பதான் மருமக வந்திருக்காங்க இனிமே நான் கொஞ்சம் ஃப்ரீய ஆகலாம் இப்பதான் சமையல் கொஞ்சம் தெரியாது அந்த பொண்ணுக்கு ப்ப கொஞ்சம் சொல்லி் கொடுத்துட்டு இருக்கேன் அவங்க ந்து அது வந்து இல்ல கத்துக்கலன்ட்டு இப்ப நான் எங்க இது படி சொல்லி இது மாதிரி சமைச்சு சாப்ட்டுட்டு இருக்கோம் கொஞ்சம் இனிமே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கொஞ்சம் நல்லா கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக் கலாம் ஆபீஸ் வர போக இருக்கு மாரி
இப்பெல்லாம் கொஞ்சம் நெறைய பொண்ணுங்களுக்குெல்லாம்மைக்க
சமைக்கவே தெரியல அவங்க அம்மா நாங்க பா இது பா க்க வரலயே சொல்டாங்க பொண்ணுக்கு சமைக்க வராதுங்க நீங்க பாத்து சொல்லி கொடுங்க அவ செய்வா பரவாயில்ல செஞ்சுக்கிட்டுதா இருக் அதெல்லா ஒண்ணு பிரச்சனை இல்ல நல்ல பொண்ணுதா சமையலா அவங்க சைடு பா பண்ண சொந்த திருநெல்வேலி
இப்ப உங்க பொண்ணுங்குனு இல்ல இப்ப நெறைய பேருக்கு சமைக்க தெரியுது இல்லதா எல்லாரு கல்யாணத்துக்கு அப்புறோ பேச வேண்டியது பே ஓப்பனா சொல்லிர தாங்கப்
சொல்லிடுறாங்க ஏங்க என் பொண்ணுக்கு சமைக்கலா வராதுங்க தெரியாதுங்க வ டிலயே நல்லா வெளியில டிராவல் பண்ணுவாங்க எதுனா செய்வாங்க வீடல அவ்ளா க வேல
எங்க வீட்ல நாங்க எல்லாரு நல்லா சமைப்போ எங்க அண்ணிக்கு சமைக்க வராது கல்யாணம் அப்பவே சொல்லிட்டாங்க ஏங்க சமக்க வராத சொல்லி இப்போ கூட கல்யாணம் ஆகி மூணு வரு ஷம் ஆகுது இப்போ எங்க அம்மா தா செஞ்சிட்டு இருக்காங்க எ அண்ணி ஒரு எதுமே செய்ய மா கங்க மேல அத காய்கறி கட் பண்ணி குடுக்கறது
அதேதா நம்மளுக்கு ஒரு ஏஜ் ஆயிச்சு செரி மக ம மக வந்துட்டா ஒ எதுக்கு வேலையைப் ஒப்படைச்சிட்டு நமக்கு கொஞ்சோ ரெஸ்ட் எடுப்போம்னா முடியல திரும்ப வேற சமையல் வேலை ரொ அப்டினா மறுப்
அப்டிதான் இருக்கு தோழி எங்களுக்கு நீங்களாவது வெளியே வேலைக்கு போறீங்க எங்களுக்கு அதுவு இல்ல இந்த கொழந்தைங்க பாத்து ட்டு வீட்டு வேல செஞ்சுட்டு எல்லா கரெக்டா இருக்குது
உம் அதா அதா
இப்ப நைட் என்ன டிபனா இல்ல தோழி இப்பதா குட்டி பொண்ணிருக்கா மூணு வயசு மூன்ற வயசு இப்பதா ஆஹ் இப்பதா போய் சேத்திருக்கே பிப்டினுக்கு தா ஒரு பைய க்கா சின்ன பைய ரெண்டு வயசுல
உம் அதா அதா
நா சரிங்க தோழி சொல்லுங்கத் தோழியப் நைட் என்ன நைட் டிபனா இல்ல சாதம் தானா அதா சாதம் தா ம் தோழி ஏன்னா ஹஸ்பண்ட் அப்டேர்நூன்ல சாப்பிட வர மாட்டாங்க அவங்க நைட்ல சாதம்தா கேப் அங்க கொழந்தைக்குமா டிஃபன் செஞ்சுபோ கத்துட்டு அவங்களுக்கு மட்டன் கொழம்பு தான்
உம் அத என்னமோ இந்த ஜென்ஸு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இரவு அந்த சாதம் சாப்பிட்டா தான் அவன் பஸி
ஆமா ஆமா ஆமா தோழி ஏன்னா எங்க வீட்டு வந்து ரெண்டு அம்மா வீட்லயும் இருக்கட்டும் ஆஹ் மாமியா வீட்ல இருக்கட்டும் நைட்ல சாதம் தான் டிஃபன் நா சாப்டா சாப் ப்புடா மாதிரி இருக்காது அப்படினு சொல்லுவாங்க
நாங்க அப்டித்தா சாப்டுட்டு இருந்தோ இப்ப இந்த சர்க்கரை அது வந்து அதனால கொஞ்சோ அந்த குறைச்சி டோ டாக்டர் சொல்டாங்கண்ட்டு கொஞ்சோ அந்த சாப்பாடு பாடு இதெல்லாம் கொறச்சிட்டு டிஃபன் மாரியே எடுத்துக்குறோ
உங்களுக்கு இது செய்யணுமா தோழி
உம் உம் அப்பப்ப கணவர் என்ன வேல பாக்குறார் தோழி
அவுங்க வந்து ஆட்டோ டிரைவர் தோழி
ஓ சேர் சேரி ஆஹ்
என்னது செரிங்க தோழி நா என்னுடய அழைப்பை ஏற்றுகொல்றதுக்கு ரொம்ப நன்
நன்றி மிக்க மகிழ்ச்சி தோழி ஆஹ் கண்டிப்பா தோழி அழைங்க அழைங்க கூப்பட்லா பேசுங்க பேசலாம் ஆஹ் நன்றி வணக்கம்